ஹலோ
என்னனீ பன்றியா
தா
இப்பதா சாப்ட்டோ சே அதா ஃபோன் பண்ணுவோன் பண்ணோ நீங்க சாப்டியலா அண்ணீ
முடிஞ்ச அப்றோ இது ம் நகட்டு போய்ட்டு வந்துட்டு போய் சாப்ட்டோ காலேஜுக் அவ எத்துட்டு போ மாட்டா அவளாது ஆ எடுத்துட்டு போ மாட்டா வீட்ல தா வச்சுட்டு போவா எதா ஃபங்ஷன்னா மட்டு எடுத்துட்டு போவா டேன்ஸ் ப்ரோக்ராம் நெதர்ஸ்னு எதானு வந்தா மட்டு எடுத்துட்டு போவா
சேரி
என்ன உங்க தங்கச்சி ஃபோன் பண்ணாங்களா?
ம் நேத்து நைட்டு ஃபோன் பண்ணாக கணேசமாக் ஃபோன் பண்ணி சொன்னா ஆ செல்லுவமாக் ஃபோன் பண்ணாக ஹலோ கேக்குதாண்ணீ கணேச உம்மாக்கு ஃபோன் பண்ணி போயிட்டு வரே சொன்னாகளா செல்லுவமாக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காக
ஏ செல்வன்னக்கு நா ஃபோன் ப
அ ய நேத்து அப்புறொ நா அ ஆமா எ ட்டு மணிக்கப்றொ நா ஃபோன் பண்ணி மாமா ஒன்ட்ட சொல்லியிருப்பா நெனச்சேக்கா அப்டின் சொன்னா ஓகட்டல்லா சொல்ல மாட்டொ
ம்
சேரிங்க நாளைக் காலேஜ் பத்ர மணிக்கின் சொன்னா
ம் ம்
யா‌
ம் ஃபோன் விட்டு விட்டு கேக்குதண்ணீ
பரவால்ல பரவால்ல
பரவால்லயா சேர் சேர்
என்ன சடா சும்மாருக்கா
ம் மாத்திர போர்றது தூக்கமா வருதுன் தூங்கிட்டே இருக்கேன்ணீ ம் நாளைக் காலை தா ஃபோட்டோ அனுப்புறேன் சொன்னா
அன
ஆ சும்மா இருக்காண்ணீ மாத்திர போட்ற து தூக்கமா வருது அப்பிடி சொல்றா மாத் திர போர்றால்ல தூக்கமா வருதா உங்களுக் கேக்குதா இல்லயா நீ
பான கிளீனா நீ பேசுறது கேக்குது
ஆனா நீங்க பேசுற எனக்கு கொன கொனான்னு என்னமோ சத்த கேக்குது பின்னாடி எதுவு ஓடுதோ பின்னாடி டீவி ஓடுதோ
டீவி புுல் சவுண்டையு கொறச்சட்டா ஆமா ஒரு சவு ஒன்னு கூட இல்ல
சேரி சே
ஒன்னுமே இல்லையே
சே சேரி நீ சே நீ எனக்கே என்னவோ திக்கி திக்கி கேக்குது நீங்க பேசு ம் நா பேசுறது உங்களுக்கு கேக்குதுல
என் நீ பேச எனக் கிளீனா கேக்குது அது காலையே ஃபோன் பண்ணே சரலாக்கு
ஆ ஆ
ஹலோ அது தூக்கமா தாங்க வருது மாத்ர சாப்புறது ஆற பை
ம்
இராகுது சரி வுட் வுட்டு வுட்டு பேசுரியே ரொடிறு ஒவ்வொரு டிருப்பு நா சேரி நா என்னாதுக்கு
அதா என்னன் தெர்ல தெரியு போய் கேக்குல
அதானே உமா இருக்காளா உமாட என்னு கேளு
உமா தான வாரேனா சாப்டுட்டு வாரே சித்தின் சொன்னா உமா என்ன வர்ல நீ சாப்டுட்டு வாறேன் சொன்னா
சேரி சேரி இல்ல அத என்னன்னு கேக்குற பாக்கலானு ஒனக்கு நீ
ச அத பத்தி நீங்க பேச கூடாது
யார பத்தி
சேரி நீ து நாளைக்கி
ஆ நாளைக்கி
இப்போ து து இன்னங் கேக்குதா
ஆ கேக்குதுப்பா சொல்லு
நாளைக்கு காசிக்கு டிக்கெட்டு் போட்றாலாமே
நாளைக்கா
ம்
யார் சொன்னா
தாக்க வந்துச்சு கணேஸ் அம்மா சொன்னாங்க உங்களுக்கு சொல்லையா
இல்லையே ஆகஸ்ட்டு மாசம்னா போற மாரி இரு க்குது
ஆகஸ்டா
ஆகஸ்ட்டு மாசதா டிக்கெட் போடுற மாரிக்குனு கணேஷ் சொன்
ஆகஸ்ட்ன்னா ஆடி மாச வருல அய்யய்ய ஆடி போனா மழைல நீ வரு
அதே நானு சொன்னே என்னப்பானு கேட்டே ஒன்னு சொடா
ம்
ஆமா அவனில் அடி அவனில் ஆவனி வந்துரு தான ஒன்ற மாசத்துக்கு முன்னாடி ரெண்டு மா
ஆவணியே வந்துருமா
னுங்க
ஆ ஆ சேரி தெரியல கணேஸு அம்மாதா சொல்லிட்ருந்தா கணேஷு அம்மாதா சொல்லிட்ருந்தா ஆவணி மாசோ சே இந்த வார டிக்கெட்டு போட்றானா அப்டின் சொல்லிக்கிட் இருந்தாக
போறேன் போறேன் சொல்லிட்டு
காஸ் ஆ காசு ரெடி பண்ணணு ட்ரெயின் டிக்கெட்டுக்கு அப்டின்னாக
ம் நாமைஞ்சா
நீங்க பேங்கு அக்கோண்டுல போட்டு வச்சுருக்கீகல்ல காசு டிக்கெட்டுக்கு
ஆமா சொன்னா ஒன்னே அப்டியே டானர் பண்ணிருவே பயந்துடுருவே ம் இங்க நீங்க ஒங்க ஊர்ல யாரு ஒங்க ஊர்ல
எங்க வீட்ல செல்லாக்காவு கணேசம்மாவுந்தே
சேர்
ஹ வரலான் ஆசயாதே இருக்கு செலவ நெனைக்கேல ஒரே கவலையா இருக் மாமா வந்துச்சுன்னா போயிறலாந்தே வரமாட்டிங்கிறாக
நீ ஓராது பண்ணிருக்கிற பாரே எங்க சின்னம்மா குடும்பத்துராறாங்க அதுக்கு நா கூட்டே வந்து கூட்டிட்டு வாணே இங்கன்னு இல்ல அண்ணே நானு போ அண்ணே வாணே போய்ட்டு தறோ வாணே அப்டின் சொல்லி தா கூப்டே
ஆ அதே சாதன பண்றாக
எனக்கு சரியா வராது பா எனக்கு சரியா வராது வ வாங்குனா லீவ் போட முடியாம போய்ரு அட முத்துராச போனா போட்டுவராக எங்கண்ணன்தா போட்டுவருது அரசன்னா போட் தோரு நீனு வாணே அப்புடின் சொன்னே
ம் அவுக வந்தா வரலா இந்தா செலவு சொன்னுச்சு செலவுமாய் டயா கூப்புட நம்ம குடும்பத்தோடு போய்கிட்டு வருவோ
நானு மொத வருஷந்தே ஒனக்கு மொத வருஷோ நானே வாங் டைம் போட்டி ம்
செலவுக்குதே யோசி
இல்லப்பா சரியா வராதுபா எனக்கலா சரியா வராது அடுத்த வருஷோ பாப்போ
ம்ம்
சேர் இன்னோகு சென்டு வாரே
அம்மா சாப்ட்டாகலா அண்ணி
ஹலோ அண்ணி அம்மா சாப்டாங்லா
ஆ
அண்ணி கெளம்பிட்டாகளா காரகுடிக்கி ஹலோ
என்ன ஆச்
ஹலோ
என்னவா
என்னமா பண்றிக சாப்டீலாமா
ஆ சாப்ட்டப்பா கபடி இல்ல க்காலா
ஆ சும்மா இக்காமா தூங்கிட்ருக்கா
ஆ எதுனால அப்படியா
ஆ நான் சாப்டோ தயிர் சா த இன்னிக்கு வச்சோ தயிர் சாதம் கத்திரிக்காவு வச்சோம் சாப்ட்டோம்
ஆ நா என்ன கேக்குறே அவ என்னமோ சாப்ட்டங்கிறா
நீ என்ன கேட்ட கேக்குற்து கேக்கலம்மா
அக்கா சும்மா இருக்காலானு கேட்டா நீ கத்திரிக்கா வச்சு சாப்டேங்குற
சும்மா இருக்கான் சொல்லிட்டேன
ஆ இல்லப்பா நா பள்ளத்தூருக்கு போறே பண்னெண்டா தேதி வர சொல்லிருக்கார்ல டாக்ட்ரு ரெண்டா தேதி போணுப்ப நாலானைக்கா நாலனைக்கா
ஆமா நாமா
பல செல்லா கூட்டு போமா
பள்ளத்தூர்லயா யார்
ஆ அரவிந்து டாக்ட்ரு தானே வரார்
ஆப்ரேஷன் செக்கப் பண்ண போரிலா
ஆ வரதுக்குதா அங்கையே பாத்துக்க சொன்னார்ல
ம் ம் ம்
கண்ணுக் கேட்டுட் வருவோமா கண்ணாடி
கேக்குறேம்மா காருன எடுத்துட்டு போங்க
அதே செல்லாவே வர சொல்லு ஆ அவரு என்னமோ கண்ணுக்கு காமிங்கன் சொன்னாராம்ல உமா சொன்னா
உமா சொன்னாலா
ம்
ஆமா கண்ல ப்ரெஷன்ருந்தா ப்ரெஷர் இருந்தால்ருக்குமா ஆ அதனால பழைய பேர் சொன்னாங்க சேர் பாப்போம்மா நீ போறீனா ஒன்னோட வந்துச்சுன்னா அது வரு போய் செக்கப் பண்ணிட்டு வருவோன் னா மதுரை கூட்டு
யா
ம் மதுரைக் கூட்டு போன் பாத்தே அரவிந்தாஸ்பத்திரி
நாளானைக்கா நல்லாண்டவர் கோவில்க் போரிலா
போவோ
இல்ல இப்ப கோயிலுக் போரி
ஆமா கும்பாப்ஷேகோ
அப்பறோ எப்படி வருவிகா
போறாளான்னன் தெரில அன்னைக் சொன்னாக போணுனு என்ன பன் றான் தெரில சீனிக்கி லீவ் கெடச்ச தானே போலா ம் டைம் ஆவு
இல்ல கும்பாசோ பாக்க போறன்னா போவியே
ஆமா
தெர்டி
அங்க அண்ணி வரேனா அங்கே யார்யார் வரிகியா
இங்கே கோயிலுக்கு போறது பேசலயே நா கண்ணுக்கு போறதுதா சொன்னே அன்னைக்கு தானே கண்ணுக்கு காமிக்கணு